தோழி உங்ளுக்கு
ஆ கேக்குது தோழி வணக்கம்
எனக்கு ஓன் ஆ வணக்கம் என்ன பண்றீங்க தோழி சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சா தோழி சாப்ட்டுதா ஒக்காந்துட்டு இருக்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி இப்போ
கொழந்தய ஏதோ கொழந்தைய தா தூங்க வச்சுட்டு இருக்கே தோழி
ம் செரி நா சும்மாதா இருக்க தோழி இப்போ வேலல்லா முடிச்சி சும்மா தா இருக்கோ
செரிங்க தோழி செரிங்க தோழி
ஏ செரிங்க தோழி இப்போ துப்புரவு பணியாளரங்க இருக்காங்கல்ல
ஆம்மா
அவ அவுங்க வந்து எவ்ளவோ கஷ்டப் பறாங்க அந்த வெயில அந்த குப்ப அள்றது நம்ம வந்து ஏனோ தானோன் சொல்லி குப்ப போட்டுறோ எப்டி எப்டியோ அப்டி அவுங்க எல்லாத்திமே சுத்தம் பண்ணி எல்லா பண்ணி வக்கிறாங்க இல்லைங்ளா அ நம்ளால முடிஞ்ச அளவுக் இப்ப நம்ம என்ன உதவி அவுங்களுக்கு பண்ணணு நீங்க நெனனக்கிறீங்க இப்ப நம்ம வீடுக்கு குப்ப
பின்ன ஆமா கரெக்ட் தா நாங்க என்ன நா என்ன நெனைக்கிறனோ கொஞ்சோ அந்த கொழந்தைகளோட பேம்பர்ஸ்ல லா கொஞ்ச கவர்ல போட்டு வேற ஒரு கவர்ல வ அவுங்களுக்கு இது அவுங்களுக்கு அசிங்க தான அதெல்லா ஒரு சில பேர் அப்டியே கொழந்தைங்களோட அசிங்கோ லா என்ன சொல்றது டாய்லெட் அதுல எல்லா இருக்கு அது அப்டியே போட்டு அவ கைய்லலா அது ஆ கை போட்டுதா அவுங்க எடுக்கணு அவங்கக்கு கொஞ்ச அடையடுப்பா தா இருக்கு அந்த அந்த மாரி கொஞ்ச ஹெல்ப் பண்ணலா அதுவு இந்த கண்ணாடி டம்ளர் அந்த மாரி ஏதாவது ஒடிஞ்சிருச்சினா அது ஒரு ஏதாவது ஒரு பாக் ஸ்ல போட்டு அத நல்லா டேப் போட்டு ராப் பண்ணி அது இன்னொரு கவர்ல போட்டு அந்த மாரி போட்லா ஏனா பூன நாய் இதெல்லா குப்ப தின்னு போது அவுங்க வாயில குத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மா திரி ஒன்னு இருக்கு அ ஆமா அது உப்ப மக்கும் குப்பை மக்காத குப் பைனு ஒன்னு இருக்கு ஆ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அதுதான் தோழி நீங்க சொன்னது ரொம்ப சரிதா இந்த கண்ணாடி பொருட்கள்ளா அவுங்களு கை போட்டு எடுக்கறாங்க இந்த பூன நா நாய் எல்லாமே கா வாய் போட்றனால அவங்களுக்கு கொஞ்ச பாதுகாப்பா வந்து நீங்க சொன்னது கரெக்டா சொன்னீங்க அது ராப் பண்ணி போட்றது இன்னொன்னு வந்து இந்த மக்கும் குப்பய காதுக்கு போய்ருக்குங்ளா நா பிளாஸ்டிக் பொருட்கள் தனியா இந்த வெங்காயத் தோள் அந்த மாரி அதுக்கு அழுகி போற பொருட்கள் அந்த மாரி அது தனி தனி பண்
தனி தனி போட்டா ரொம்ப நல்லது ஏனா அவங்களு க்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு எல்லாமே ஒரேடியா போட் டங்கனா அவுங்க மறுபடியு வந்து அவுங்க வந்த வேல அது எல்லாமே தன்னி பண்ணணு பிளாஸ்டிக் இருக்கிறது பொருட்கள் தனியா இருக்கனு அதியு கொஞ்ச எடுத்து தன்னி பண்ணனு அதனால அது கொஞ்சோ அவுங்களுக்கு கஷ்டோ தா அது அது நாமளே பண்ணி போட்டுடா ஆ கொஞ்சோ ஈஸியா இருக்கு ஏனா அவுங்களு நம்மள மாரி ஒரு மனுஷங்க தா அவங்க வேல அதுல இருந்தானா அதனால நாங்க கரெக்ட் டா இருக்கனு அதுவு இல்லாம சில பேர் நெறைய பேர் வந்து வீட்ல குப்ப போட்டா அசிங்கமா இருக்குன் சொல்லி தெரு முனைகள்ள எல்லா நெறைய குப்ப போட்டு போட்டு எல்லா தெரு தெருக்கு மொனைல அசிங்க அசிங்கம் பண்ணி வச்சிறாங்க இப்ப சில ஆளுங்களா எல்லாமே சொல்ல முடியாது சில பேர் வீட்ல ஆ குப்ப தொட்டி வச்சி அதுல கவர் போட்டுட்டு நீட்டா டீசண்டா குப்ப கூட அந்த மாரி போட்றாங்க அந்த மாரி ஆளுங்களு இருக்காங்க ஒரு சில ஆளுங்க தா வீட்ல வச்சா நாத்தோ நாரு அப்டி சொல்லி ரோட்ல அப்டியே வீசிட்டு போய்றாங்க ஏனா ரோடு தானே ரோட்ல யார் கேக்க போறாங்க அப்டின்
ஏன்னா ரோ ரோடுன் தான நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளும் வந்து அந்த ரோட்ல நடக்கறோ கூட நம்ம வீடுங்க அ என்னாச்சி சில பேர் வந்து ஆமா சில பேர் வீடு வந்து கீழேயே இருக்கு அந்த ரோ அவங்க ஜன்னல் இருக்கும் அவங்க குப்ப பக்கத்துல ஜன்னல் இருக்கும் கும் அங்கயும் போடுறாங்க அங்க குப்பை போட்டு அப்படியே வச்சறாங்க கொசு வரும் ஏன்னா அவங்க வீட்டுலயு பசங்க மத்தவங்கதான் நம்ம நினைக்கிறோம் நம்ம சுற்றுச்சூழலை வந்து நாமதான் வந்து கொஞ்சம் இதுவும்
ஆமா இப்போ எதுநெனைகிராங்கன்னா நம்ம வீட்டுக்குன்ன இருந்தா போதும் அடுத்தவங்க ஏதாச்ச என்ன ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு தா இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க எவ்வளவு கத் தினாலும் சரி எவ்ளவு ந திட்டினாலும் சரி அசிங்கமா பேசுறாங்க ரோட்ல அது சில பேர் அந்த மாதிரி குப்ப போடுறது அது ஆனா போடுறவங்க போட்டுட்டுதான் இருக்றாங்க ஏன்னா அவங்க வீட்டுல க்லீனா இருக்கணும் நாத்த எடுக்க கூடாது அது மாரி இந்த மாரில்லாம் பண்றாங்க சில பேரு சில பேரு தான் சொல்றேன் நா எல்லாரையும் நான் கார்ணர் பண்ணி சொல்லல
ஆமா அப்படிதான் பண்றாங்க நிறைய நேரத்துல இப்பதான் அப்டி பண்றாங்க நாம இப்ப நம்ம எல்லாறையும் சொல்ல முடியாது நம்மள நம்மள நம்ம பா நம்ம ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும் நம்ம அடுத்தது நம்ம வந்து அவங்களுக் சொல்லணும் நம்மளும் அந்த மாதிரி கடைபிடிச்ச வந்தா நம்மள பாத்து நம்ம அத பாத்து அவங்க கத்துப்பாங்க சில பேர் வந்து இந்த என்ன சொல்றது அந்த தெரு ஓரத்துல யூரின் பாத்ரூம் வச்சிருந்தா கூட அங்க போகாம எங்க வச்சுக்கு போகாம என்ன பண் அங்க அந்த குப்பைங்கல்ல அந்த அங்க போய் போறாங்க மனுஷங்கல சொல்ற சில பேர்
ஆமா ஆமா நானும் பாத்துருக்கேன் அதே பார பாத்துருக்கேன் அதுவும் இல்லாம ரோட்ட துப்புறது துப்புறது அதெல்லாம் என்ன குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க வந்து சில குழந்தங்க செப்பல் இல்லாம கூட நடக்கறாங்க அதை துப்புறதுலல்லாம் நம்மளுக்கே பாக்கறதுக்கு ரொம்ப அரவருப்பா இருக்கும் அது பாருங்க கால கால்ல மிதிச் சாங்கன்னா அத ஏதாச்சும் அவங்களுக்கு இன்பக்ஷன் ஆச்சுன்னா அது உடம்ப சரி இல்லாம போகு அதெல்லாம் கொஞ்ச நினைச்சு பாக்க மாட்டாங்க சில பேர் ஆ அதுவும் அதுவும் இல்லாம குப் ப வண்டிலாம் இப்ப நிறையவே வருது வந்து வந்த பாட்டுலாம் போட்டு சு சுகாதார சுகாதாரம்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டு அதுல கூட குப்பை போடுத்துக்கு வந்து அவங்களுக்கு வலிக்குது கீழே அப்டியே டைமிங் இல்லாம வந்து ரோட்ல போட்டு போறாங்க சில பேர் அந்த மாரி கூட நான் பாத்திருக்கேன் எங்க ஏரியாவ நான் நிறைய பாக்குறேன் தோழி
இப்பல்லாம் வந்து நிறைய அவங்க தினைக்கும் வராங்க அவங்க கிளீன் வராறங்க வந்து கிளீன் பண்ணிட்டு போறாங்க டெய்லியி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இல்லாம டெய்லி வராங்க அதுவும் முதல்லல்லாம் வந்து நம்ம போய் நம்ம போய் போடணும் குப்பைன்னா அங்க போய் போடணும் இப்பல்லாம் அப்டி இல்ல வூட்டுக்கிட்டயே வந்து ஆமா இப்போ வீ விசில் அடிக்கிறாங்க விசில் அடிக்கிறாங்க வீடுக்கிட்டே வந்து வாங்கிட்டு போறாங்க நம்ம மேல இருந்து கொடுத்தா கூட அவங்க கொப்பை வாங்கட்டு போறாங்க ஆஹ்
பாட்டு கூட போட்டு போறாங்க டெய்லி தெரு தெருக்கு ரெண்டு ரெண்டு வண்டி வருது இப்பல்லாம்
அவங்க பாவம் இல்லைங்களா அவங்களும் வெயில்ல தான் வராங்க நம்ம அவங்க வரும்போது தண்ணி குடிக்கிறங்களா அதாவது தண்ணி குடிக்கணனு கேட்டு நம தண்ண கூட குடுக்கலாம் ஏன்னா அவங்க வெயில்ல இருந்து வராங்க இல்லையா அவங்களு மனுஷ் ஆமா சும்மா அங்கந்து பே சில பேர் வந்து குப்பக்காரங்க குப்பைார சொல்லி கூப்பிறாங்க ஆனா அப்படியும் கூப்பிடக் கூடாது அவங்க வ இழிவா பேசக்கூடாது அது ஒண்ணும் இரு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுத்தமா வச்ச ங்க நம்ம அவங்க அவங்க இருக்கதான் நம்ம சுத்தமா நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல இருக்கிறோம் அவங்க வந்து சுத்தம் பண்ணலதான் நம்ம எப்படி இருக்கும் சொல்லுங்க
காலையில ஆனா கூட நம்ம இப்ப ஒரு ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டு வாசல்ன்னனு சொல்றாங்கல்ல அப்போ நம்ம வீட்டுக்கு நமக்கு முன்னாடியே நம்ம நல்லா பெருக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணா அவங்க வந்து அவ்ளொ கஷ்டப்பட மாட்டாங்க சும்மா குப்பை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டோட வீட்டு வந்து ஆனா இப்ப இருக்கற அந்த வீட்டோட வாசல கூட யாரும் பெருக்க மாட்டாங்க கீழன்னு சொல் நா வீட்டுக்கு கீழ சொல்ற நாங்க தா பண்ணணுமா நீங்க தா பண்ணுவ அது லயு ஒரு போட்டா போட்டி போட்டு யாரும் அத செய்ய மாட்டாங்க காலைலயு வராங்க
சுத்தமா வச்சுக்கிட்டா யாருக்கும் பிரச்சனை இல்லல்ல
அந்த பெருக்குறவங்க வராங்க பெருக்கிட்டு போறாங்களோ இல்லயோ அங்யே துப் பறது அவுங்க முன்னாடியே துப்பறது அப்ப அவுங்க பண்றாங்கல்ல அவங்களுக்கு எப்பிடி இருக் ச்சே அறு வெறுப்பா இருக்கும் சொல்லுங்க பா
கண்டிப்பா சில பேர் அப்டிதா இருக்குது எவ்ளோ சொன்னாலு அவங்க கேக்க மாட் றாங்க ஆ நீங்க சொன்னீங்கல்ல மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியா போட்ணும்னு சொல்ட்டு அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா மக்கும் இது மக்கும் குப்பைன்னா நம்ம வந்து இந்த நம்ம காய்கறில்லா கட் பண்றோ இல்லைங்ளா அது கட் பண்ணி அது வேற அந் அந்த திங்ஸ் அப்பறமா அந்த கெட்டு நம்ம சாப்புடு சாப்பட்றது சாப்பட்றது எல்லா கெட்டு போது பாத்தீங்ளா அதெல்லா ஒரு ஒரு இதுல வச்சு குடுத்தா அவுங்க ஒரு தனியா போட்டுப்பாங்க அதெல்லா வந்து என்ன ஆவுன்னா மரம் எல்லா இருக்குங்கில்ல அதுக்கு உரம் பண்ணுவாங்கல்ல மர செடிலா ஆமா அதுக்கு வந்து அது யூஸ் ச்சா ஆமா அதுக்கு வந்து அது பயன்படும் கண்டிப்பா இந்த பிளாஸ்டிக்ல்லா வந்து ம் கண்டிப்பா இந்த மாறி நம்மளும் வந்து பின்பற்றிட்டு வந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் அவங்களுக்
ஆ ஒரு சிலர் படிச்சவங்களுக்கு தெரியாது படிக்காதவங்களுக்கு அது சே தெ சரியா தெரியாது எல்லாமே ஒரே குப்ப மாறி தா போட்டு போறாங்க ஒரு செட்டு நம்பளே அத அறியாமலே நாங்க அந்த போட்டுருந்தோ
இல்ல இல்ல என் லவ்வு தெரியதா செய்து நம்ம ஏன் அது பண்ணணும் நம்மளுக்கு என்ன இப்டி சொல்ட்டு அவள ஏன்னா இப்ப தெரு தெருக்கு வந்து சொல்றாங்க இந்த மாறி தண்ணி எங்க வீட்டுக்கிட்ட இருக்கட்டும் வந்து சொல்றாங்க இந்த மாறி அங்க மீட்டிங் மாறி வச்சு சொல்றாங்க இந்த மாறி நீங்க தனியா குடுங்க இந்த பிளாஸ்டிக் தனியா குடுங்க இந்த பேம்பர்ஸ் கொழந்தைங்க பேம்பர்ஸ் நாப்கின் அதெல்லா இருந்தா அது தனியா போடுங்க இதெல்லா அவுங்க ஒழுங்கா அவுங்க நின்னு அவ்ளோ நல்லா தெளிவா பேசி சொல்லிட்டு போறாங்க அப்ப கூட யாருமே அந்த மாறி குடுக்கதில்ல எல்லாமே சேத்துதா குடுக்கறாங்க
அதுவும் ஏதாச்சு கட்சி மீட்டிங்கோ ஏதாவது வந்தாங்கன்னா எல்லா கிளீன் பண்ணி அப்டி சுண்ணாம்பு மாறி எல்லா லைனா போட்டு ரோடு எல்லா அப்பல்லா நீட் க்ளீனா வெப்பாங்க ஏன்னா கட்சி மீட்டிங்கு கட்சிக்காரங்க வருவாங்க அவுங்கதா ஆளுங்க இருக்கிற மனுஷங்கல்லா ஆளுங்கள இல்லயான்னு தெரியல போல அவங்களுக்கு சொல்லுங்க அந்த அதுவு கார்ப்ரேஷன் ஆளுங்கதா வந்து க்ளீன் பண்ணுவாங்க அதுவு
கண்டிப்பா அதெல்லா அந்த மீட்டிங் அப்பெல்லா க்ளீன் பண்றதுதா தோழி அதெல்லா க்ளீன் பண் அவங்கல்லா டெய்லி பே பண்றதுதா செய்றாங்க எல்லாமே இவங்க இங்க இருக்கிறவங்க தா சரி பண்ணிக்க மாட்றாங்க இங்க உம் அவங்க என் செய்றாங்க மொதல்லல்லா எவ்ளோ குப்பை இருக்கும் குப்பை அள்றதுக்கு
காலைல வராங்க மறுபடி ரெண்டு மணி ஒரு மணிக்கு வராங்க ஒரு நாளுக்கு நாலு வாட்டி குப்பைக்கார குப்பை வண்டி வருதுங் தோழி அப்ப கூட இப்ப நெட்டி பாத்தா பாருங்க நா அங்கங்க நா நாலு நாலு கவரு அப்டி போட்டுதா வச்சிருக்காங்க ரோட்ல ஹலோ, ஹலோ ஹலோ